வணக்கம் தோழி
கேக்குது
ஆ கேக்குது
ஹலோ கேக்குது கேக்குது உங்ளுக்கு கேக்குது
ஆ
வணக்கம் வணக்கம் எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கா நீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே நல்லா இருக்கே
இப்ப சாப்பிட்டீங்களா
இனிமேதா சாப்பிடணு நீங்க சமைச்சாச்சா உங்க வீட்டுல
ம் இப்பதா சமைச்சு முடிச்சே
செரி செரி என்ன சமைச்சிங்க
சும்மா புளி கொழம்பு அப்பளம்
செரி செரி செரி செரி
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நான் சும்மாதா இருக்கே அப்புற வந்து பசங்க வந்து இப்பதா மாம்பழோ எல்லா சாப்பிட்டாங்களா அதனால அவங்களுக்கு பசிக்கல போல அதனால ஒரு ஒன்னு ஒரு மணிக்கா சாப்பிடலா அப்டின்னு விட்டாச்சு
ம் தோழி நம்பன்னைக்கு வந்து நெறைய புத்தகங்களை பத்தி பேசல
செரி ச்ரி
நீங்க இப்ப எந்த புத்தகம் இப்ப நீங்க படிச்ச உங்க ரொ ரொம்ப புடிச்ச புத்தகத்தை பத்தி சொல்லுங்க
அப்டி வந்து நா அவ்வளவா வந்து புத்தகம்லா படிக்கறது இல்ல ஏன்னா ஆ என்னன்னா எ புத்தகம் வந்து நெறைய இந்த ஆ நெறைய விதமான இந்த கதைகள் மாதிரி ஆ அந்த மாதிரிலா வாங்கி வச்சிருந்தேன் ஆனா எ பிள்ளைங்க வந்ததுக்கு அப்புறோ அதெல்லா படிக்கிறதுக்கு எனக்கு நேரமே கெடைக்கல ஏன்னா அவ ங்கள பாத்துக்குறதுக்கே கரெக்ட்டா இருக்குமா அதனால வந்து ஆ நா அந்த இதெல்லா வந்து இந்த மாதிரி ஏதாவது ஸ்டோ இந்த கதைகள் மாதிரி வந்து இந்த ஃபோன்லயே கேட்டுட்டே அப்டியே தூங்கிடுவே அவ்வளவுதா நா ரொம்ப புத்தகம் எல்லா அவ்வளவா படிச்சது இல்ல அதுக்கு முன்னாடி வேணா அ சின்ன வயசா இருக்கும்போது நமக்கு இந்த ஸ்டோரி இதெல்லா இருக்குல அந்த மாதிரி அ ஆ புத்தகங்கள் தா படிச்சிருக்கே நீங்க ஏதாவது படிச்சிருக்கீங்களா
நா வந்துட்டு இப்ப வந்து இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துட்டு இந்த அப்துல் கலாம் புக்கு அந்த புக்கு படிச்சே அந்த அதுல வந்துட்டு அவங்களோட வந்துட்டு அந்த வாழ்க்கையப் பத்தி சொல்லியிருந்தாங்கள அக்னி சிறகுகள்னு ஒரு புத்தகம் இருக்குமா அது படிச்சிருந்தே ஆ அது வந்துட்டு அது எல்லாருக்குமே வந்து ரொம்ப நம்ம நம்ம வந்துட்டு ஒண்ணுமே இல்ல அந்த மாரி ரொம்ப ஒரு துவண்டு போயிட்டு இருக்கும் போது அது புத்தகம் வந்து நமக்கு ரொம்ப ஒரு அ ஒரு ஒரு எப்டி சொல் என்னாச்சுங்க ஒரு ஆமா ஆமா நம்ம வந்துட்டு அந்த புக்க ரொம்ப அது புரியாத மாரில்லா எழுதிருக்க மாட்டாங்க நம்ம ந நம்ம சாதாரண மக்கள் வந்துட்டு அந்த அத ஆமா ஈஸியாவே அத இது புரிஞ்சிக்கலா
ம்
அந்த மாரி இப்ப நீங்க வந்து வேற ஏதாச்சு அனுபவத்தை சொல்லுங்க தோழி எங்காவது வெளில போயிருக்கீங்களா
ஆ வெளியில எல்லா நெறைய எடோ போயிருக்கோ இப்ப வந்து இப்ப போன வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஏலகிரி அங்க போயிருந்தோ ஏலகிரி ல என்னன்னா ரொம்ப இதுவரைக்கு நா போ போனதே கெடையாது அம் நாங்க கார்ல தா போனோ நாங்க ஒரு சும்மா ஒரு ஃபங்க்ஷன் ஒரு இது ஃபேமிலி நிகழ்ச்சி ஒண்ணு இருந்துச்சு குடும்ப நிகழ்ச்சி அத முடிச்சுட்டு அப்டே எல்லாருமே குடும்பமா கெளம்பி போனோ போயிட்டு அங்க வந்து ஒரு வீடு வீடு மாதிரி எடுத்துட்டோ ஒரு இருபது இருவத்தஞ்சு பேர் கிட்ட போனோமா அதனால வீடு மாதிரி எடுத்துட்டு அங்க தங்கிட்டு அ அங்க இருந்து வந்து ட்ரக்கிங் போவாங்கல்ல மலைக்கி ஏறுவாங்கல அந்த மாரி ஏறி ஆ கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூணு மணி நேரோ போ போயிட்டு மூணு மணி நேரோ வர்றது அந்த மலைக்கி போயி அழகா அந்த மலைய ஃபுல்லா நம்ம மேல இருந்து பார்த்தா அந்த இதெல்லா அழகுக அந்த மலையோட அழகல்லா தெரியுல அந்த மாரி பாத்துட்டு வந்தோ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அங்க போய் அ எங்க இதுல வந்து எங்க அண்ணி ஒருத்தவுங்க வந்து என்னன்னா ஆ ஊடக த்துல வந்து இருக்காங்க யூடியூப்ல யூடியூபரா இருக்காங்க அதனால அவுங்க கூட ஜாலி யா இந்த ரீல்ஸ் மாதிரிலா பண்ணிட்டு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு அப்புற நைட்டுலா நாங்க சும்மா இருக்கிற நேரத்துல அங்க ஆ வீடு எடுத்து இருந்தோல அந்த வீட்ல வந்து இந்த க சீட்டுக்கட்டு விளையாடுறது அப்புற வந்து டான்ஸ் ஆடுறது இல்ல பாட்டு பாட்றது ஏதாவது ஒண்ணு விளையாடிக்கிட்டே நைட்ல தூங்கவே கெடையாது ஒரு ரெண்டு மணிக்கு தூங்கிட்டு காலைல அஞ்சரைக்லா எந்திரிச்சு அந்த ட்ரக்கிங்க்கு போய்ட்டோ அந்த மூணு நாளுமே மூணு நாள் நாங்க அங்க போய்ர்ந்தோ மூணு நாளுமே நாங்க தூங்கவே கெடையாது அவ்ளோ ஜாலியா வந்து அது இது பண்ணோ நல்லா இருந்துச்சு
நா வந்துட்டு வெள்ளன்னு நா போனதில்ல அப்டி போ போயிருக்க இடோ வந்துட்டு இந்த கோயிலுக்கு போயிருக்கே நறைய இடத்துக்கு அ வெள்ள அ கோயிலுக்கு போயிருக்கே மத்த அப்புற வந்து கடற்கரைக்கு போயிருக்கே அதெல்லா வந்துட்டு எனக்கு எனக் அமைதியா இருக்க இட வந்து எனக்கு ரொம்ப புடிக்கு அதனால நா பூங்காவுக்கு போயிருக்கே
செரி செரி
அது வந் அந்த அமைதியா இருக்க இட ரொம்ப புடிக்கு அதே மாதிரி வந்துட்டு இந்த விலங்குகள் அதெல்லா ரொம்ப புடிக்கு அதுல குறிப்பா வந்து இந்த குரங்கு இருக்கு பாருங்க அது ரொம்ப ரொம்ப புடிக்கு ஏன்னா வந்துட்டு அது அது வந்து நம்புள்ட்ட நல்லா நம்ம பாசமா இருக்கோனா அது நம்புள்ட்ட பாசமா இருக்கு அதே மேரி சேட்ட செய்யாமையு குரங்குகள் இருக்கு ம் வீட்டு ஒரத் துல வர குரங்கு எல்லா வந்துட்டு நம்ம அது வீட்டுக்கு வந்தா நம்ம பழ குடுத்தோம்னா அது நம் அது வந்துட்டு அது மதிச்சு வாங்கு அது ரொம்ப ஆ அது ரொம்ப வந்து ஒரு நல்ல ஒரு உயிரினம் சொல்லா
அது எங்க வீட்டுகிட்டயுந்தா அந்த கொர ங்குலா வரு என்ன பண்ணுன்னா வந்து எல்லாத்தையு உருட்டி விட்டு ஆ‌ ம்‌ எ பழோ‌ இப்ப நம்ம சாமி படத்துக்கிட்டல்லா பழொ‌ல்லா வச்சிருப்போல்ல அந்த பழத்தல்லா‌ வந்து வீட்டுக்குள்ள வந்து தூக்கிட்டு போயிடுச்சு அப்புறோ வந்து என்னனா அப்டே கொழந்த கொழந்தல்லா படுத்துருந்துச்சு அத அது பாத்துச்சா என்னன் தெர்ல அ ப்டி மேல ஏறி அப்டியே போயிடுச்சு அதோட நகல்லா கீறிச்சு பாப்பாவ அதுனால ரொம்ப பயொ எங்ளுக்கு என்னனா அது வந்தாலே வந்து தூக்கி அடிச்சு தெரத்தி விட்ருவோ
ம்‌ ம்
அது அவ்ளொ பாசமா இருக்குந்தா பட் ஆனா எனக்கு பயமா இருக்கு ஏனா கொழந்தைலா வச்சுட்டு நம்ம தனியா இருக்குறனால கொஞ்சம் பயமா தானே இருக்கு அதனால அது பய மத் தபடி அ கொரங்குளா எங்க வீட்டுக்கிட்டயு அதிகமா வந்த தா வந்துதா இருக்கு
ம் ம்
நம்ம என்னப்
இந்த பூனை வளக்குற ம் ஆமாமா இந்த பூனை வளக்குறது இந்த அப்றொ இந்த நாய் வளக்குறதுலா வந்துட்டு அது நம்ம வளக்குறது பிரச்சன இல்ல நம்ம வந்துட்டு ஆனா அத அத உள்ள விடாம வளக்கனு ஏனா ஆமாமா ஆ ஆ அதோட முடி நகோஅந்த மாதிரி ஆமாமாமா அது முடி நகொல்லா வந்து அவ்ளொது நல்லதில்ல ம் ஆமா ஏனா குழந்தைங்களுக்கு வந்து அது தெரியாது ஆ ஆமா
புடுச்சு அப்டியே அமுக்கிட்டு அப்டியே வெளயாடிட்ருப்பா அது கூட
ஆமாமா ம் அதுனால வந்துட்டு நம்ப ம் ஆமா நம்ம வந்துட்டு அந்த இது பண்ண கூடாது அதுல அதெல்லா மேலா வீட்ல வளக்குறது வந்து ரொம்ப ஆபத்து ஏனா அதோட முடி நகொ அப்டி ஆரம்பிச்சு அது ஒரு சின்ன இது கூட அ குழந்தைகள ரொம்ப அதிகமா பாதிக்கு ஏனா அவங்க வந்து இப்பதா பொறந்துருக்காங்கதால அவுங்களுக்கு நோய எதிர்ப்பு சக்தில்லா ரொம்ப கம்மியா இருக்கு
ஆமாமா
க்கும்போது அவுங்கன அவங்கள வந்து நம்மதா நல்லா பாத்துக்கனு அதுக்காக வந்துட்டு நம்ப ம் ம் அந்த இது மாரிய விலங்குகள நம்ப வீட்டுக்குள்ள வுடக்கூடாது அப்பறொ வந்துட்டு ம் அப்பறொ இந்து பூன இப்பயே அப்பயே இப்ப கொஞ்ச நாளைக்கி முன்னாடி கூட இந்த வி இந்த அ பூனையோட நகம் கீறி வந்து எறந்து போயிட்டாங்கலா அப்போ வந்துட்டு அந்த பூனையோட நகத்திலேயே அ அவ்ளோ இது அந்த இது இருக்கு அப்ப இருக்கு போது நம்ப நம்ப வந்து அ குழந்தைகள வந்து அவ் அந்த இது மாரி விலங்குகள்ட்ட வந்து வெளயாட விடக் கூடாது
அதே மாரி‌ நானு ஒரு நியூஸ் பாத்துருக்கே அது என்னன்னா அ இந்த இது இருக்குல்ல வீட்ல வளக்குற நாயி அவர் வளத்த நாயி அந்த நாய்க்கு வந்து எதோ ராபிஸ் தொற்று எதோ இருந்துருக்கு போல அதுனால அத வந்து அந்த நாய் வந்து அவர கடுச்சனால என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கு அந்த தொற்று பரவிடுச்சு பரவ்னு அடு ஒரு ரெண்டு மூணு நாளே அவர் எறந்து போயிட்டாரு நாயு இறந்துது ச அவரு எறந்துட்டாரு இந்த மாதிரி எல்லா கூட இருக்கு அதனால வீட்ல வளர்க்கறதுன்னு நம்ம பய நம்ம வந்து அல் நிச்சயமாவு இருக்க முடியாது எப்ப அது வெறி பிடிக்கு எதுவுனே சொல்ல முடியாதுல நமக்கு நம்மளுக்கு
நாயோட நக கூட வெஷம்தா ம் ஆமா ஆமா அந்த நாயோட நக தா கீறி இருக்குன்னு சொல்ட் ம்
அதா நாயோட நகமு வெஷந் தா எங்க வீட்டுக்கிட்டே ஒருத்தர் இருப்பாரு அவர் என்ன பண்ணுவாரு நா அந்த நா எங்களுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு போடுவாரு இல்ல பிஸ்கெட் வாங்கிட்டு வந்து போடுவாரு அந்த லீவ் நாள்ல வந்து என்ன பண்ணுவாருன்னா சாப்பாடு செஞ்சுடுத்துட்டு வந்து போடுவாரு ரேஷன் அரிசி ஆ அப்படி இல்ல அப்டினா அவர் வேலைக்கு போற நாட்க்கள்ல என்ன பண்ணுவாருனா நறைய பிஸ்கெட்ட பையில வாங்கிட்டு வந்து வச்சு போடுவாரு என்ன ஆ என்ன சார் நீங்க இதெல்லா பண்றீங்க அப்டின்னு நம்ம கேட்டோம்னா என்ன சொல்லுவாருன்னா அவர் குபேரர் து ஆ நாய் வந்து குப் வேறலா அவருக்கு வந்து நம்ம சாப்பாடு போட் தோ அப்டின்னா நீண்ட நாள் ஆயில் ஆயில் கடைக்குமா அப்டின்னு சொல்லுவாரு சரி ஓகே நீங்க என்னவோ உங்களோட நம்பிக்கையில ஓடிக்கிட்டு இருக்கீங்க ஓடுங்க அப்டின் டு டெய்லியுமே போடுவாரு ஒரு நாள் கூட விட மாட்டாரு அவர் என்னைக்கயாவது வரல அப்டின்னா
து அது செய்யலா நம்ம தெருஓரத்தில இருக்கிற நா விலங்குகளுக்கு வந்து நம்ம கொடுக்குறது வந்து தப்பு கிடையாது ஆனா அத வந்து நம்ம வீட்ல எடுத்து த்து வளக்கறது தா அப்ப வந்துட்டு நம்ம குழந்தைகள் இருக்கு இது ஆ இருக்கிறப்போ அவங்களுக்கு தெரியாது அந்த விலங்குகள் போய் விளையாடுறதுக்கு போவாங்க அப்ப இருக்கும்போது நம்ப ஆனா அவங்க அந்த விலங்குகளுக்லா ரோட்ல சாப்பாடு வைக்கிறது எல்லாமே சரிதா மத்தபடி அத வீட்ல விடக் கூடாது ம்
நாங்க இல்ல
அதுதா பிரச்சன ஆகுறது இப்ப வந்து இப்ப உள்ள நாயங்க எல்லா வந்துட்டு அப்பெல்லா அப்டி இருந்துச்சான்னு தெரியல ஆனா இப்ப வந்து ட்டு அந்த ஒரு நக கீர்னா கூட எறந்து போற அளவுக்கு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு
ஆ அஹ ஹ சரி சரி ஆ உங்ககிட்ட பேசினதுல ரொம்ப சந்தோஷம் நன்றி